ஹலோங்க
க்கங்க
சொல்லுங்க இங்க நல்லா இருக்குங்க டவர் க்ளியர்
போங்க நீங்க எந்த நேரத்துல வாய வெச்சீங்களோ எனக்கு கேக்கவே இல்லிங்க
ஏங்க கேக்குதுங்ளே நல்லா
இப்போ கேக்குதுங்க நீங்க என்னுமோ சொல்ல வந்தீங்கம் மொதல்ல அங்யேஸ் இப்பியும் கட்டுதாங்க ஆகுது
ஆம் ஆமாங்க இந்த டைம்ல எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்
என்னங்க நா ஒன்ன ஒரு எடத்துல உக்கார சொன்னேனல்ல அத விடுங்க உங்குள அத் அது நம்மளுக்கு தேவையில்லாததுங்க
ஆ சேரிங்க
அத பத்தி எதுக்குங்க பேசுறீங்க உங்ளோ ஒரு எடத்துல உக்காரு சொன்ன நீங்கோ
அங்கியே தாங்க ஒக்கானுங்கர கொசு கடில கூடோ உக்காண்ட்ருக்கங்க
அப்போ எடோ மாத்தி வேற எடத்துல உக்காந்து பாருங்க நீங்க ரூம் குள்ள உக்கான்ட்ருக்கீங்களா வெளிய
வெளியங்க வெளியங்க ஸ்டெப்பு மேல உக்காந்துகறங்க
ஸ்டெப்பு மேலயா நானு ஸ்டெப்பு மேலதாங்க சேம் பிச்சுன்ன
சரிங்க சரிங்க மஞ்ச அனுப்புங்க கொஞ்சோ
செரிங்க நா வேனா அஞ்சு ரூபா உங்களுக்கு அனுப்புறங்க நீங்க என்ன
நா உங்களுக்கு பத்து ரூபா அனுப்புற நீீங்களே வாங்கி வச்சுறுங்க நீங்க ரெண்டு வாங்கிக்கங்க நீங்க ரெண்டு வாங்கிக்கங்க நா இருபது ரூபாகுடுக்குறேங்க உங்க பையனுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு உ உங்க ஹஸ்பண்ட்டுக்கு ஒன்னு நீங்க நாலு பேரு வாங்கிக்கங்க ஒன்னு பிரச்சன இல்லிங்க
சரிங்க அப்ப எனக்கு உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அஞ்சு ரூபா கணக்க கழிச்சுக்கிட்டு ட்டு வீட்டுக்கு பதினஞ்சு ரூபா மட்டு த அனுப்பி விடுங்க
நீங்க கணக்குல புலிங்க பரவாலிங்க
ஆமாங்க எதுக்குங்க திருப்பியு நீங்க எனக்கு அனுப் பீன் ந உனக்கானுப் பீல் அதனால நீங்களு எனக் அப்பனா அஞ்சு ரூபாய புடிச்சிக்கிட்டு மீதி பதினஞ்சு ரூபாய எனக்கு அனுப்பிட்டுருங்க சரிங்ளா
ஆமா கண்டிப்பா கண் என்னா தெரியுங்களா
நீங்க உங்கள பதினஞ்சு ரூபாய அனுப்ப சொன்னே
ஆமாங்க அனுப்ப சொல்லிருக்கீங்க அதுல அஞ்சு ரூபா வேற கழிச்சுன்னு குடுக்க சொல்லிருக்குறீங்க
ஓ நீங்க மஞ்ச்சு வாங்கனுலிங்
ஆ ஆமாங்க எனக்கு ஒண்ணு வரணு இல்லிங்ளா இ நாங்களு நாலு பேர் தாங்க பேசாம இருபது ரூபா கழிச்சுக்குட்டுங்களா
ஏங்க உங்களுக்கு பெர் பெரிய மனசு இருக்கு நீங்க நாலு சாக்லேட்டா குடுக்குறன் சொன்னீங்க கேக்காமலே நா உங்களுக்கு அப்டி சொல்லிலியே நா உங்களுக்கு மட்டுதா சேம்பிச் வச்சே அதனால ஒண்ணு மட்டு
சொல்லுங்க ஹலோ கேக்குதுங்களா
எனக் நா ஒண்ணு மட்டும் தாங்க தருவன் அஞ்சு ரூபா மட்டும் தாங்க கழிக்கணும் நீங்க நீங்க மொத்த காச எல்லா எனக்கு கழிக்க கூடாது நீங்க பேசுறீங்களா இல்லையானு எனக்கு தெரில நா பாட்டுக்கு பேசிட்டு இருக்கன் ஒன்னு கேக்கல நீங்க என்ன என்னோட டைமிங் அப்டியே நிக்குதோ என்னமோ உங்களுக்கு கேக்குதுங்ளா சரியா கேக்கலனா இடம் மாறி பாருங்க ஒரே எடத்துல உக்கார சரிங்க விட்டு விட்டு கேக்குதுன்னு நெனைக்கிறேங்க
க்குன்னு வருதுங்க உங்க வாய்ஸ் கட்டாகுது அ ஆ இப்ப கேக்குதுங்க
இப்ப கேக்குதுங்க நீங்க இப்ப இருக்கிற இடம் தாங்க நீங்க தாங்க மாறிட்டே இருக்குறீங்க கொஞ்சம் கூட அடங்குறது இல்லிங்க
மட்டாவது வருதுங்க
அப்ப நம்ம கட் பண்ணிட்டு படுத்துட்டு தூங்கிட் இல்லாமா
நெட்வொ
என்னங்க
விட ஹலோ
இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா நீங்க அந்த மாரி மேலயும் கீழயும் சுத் த்தாம வைஃபை கிட்டயே போய் உக்காந்துக்கோங்க பாக்கலா
இருங்க இருங்க நா அப்டியே வரே உங்களுக்கு எப்டி கிளியரா கேக்குதா அப்டியே
நீங்க இப்போ பேச் சும் போது நல்லா கேட்டுச்சுங்க ஆமாங்க நல்ல கேக்குதுங்க ஆமாங்க நல்லா கேக்குது சூப்பரா கேக்குதுங்க
இப் இப்ப கேக்குதுங்களா
நல்லா கேக்குதுங்க
ஆ அதாங்க கொஞ்சம் வைஃபை கிட்ட வந்துட்டங்க
ஆமாங்க
இப் ஹலோ பேசுங்க பேசுங்க ஆ
தாங்க பிரச்சனை இப்ப தெரிது தெரிஞ்சுதுங்களா உங்க பிள்ளைங்க எத் ஏதாது தொந்தரவா இருந்தா உங்க பிள்ளைங்க ஏதாது தொந்தரவா இருந்த ஆனா அவுங்க ரெண்டு பேரையும் வெளிய அனுப்பிடுங்க செரிங்களா
இப்டி இருக்கனா அது டவர் வச்சிருக்காங்க வெளி ய வெளிய வச்சிருக்காங்க அதுக்கு நேரா உக்காண்ட்ருக்கங்க.
இப்பயு கொஞ்சொ கொஞ்சொ கட்டுதாங்க ஆயிட்ருக்கு.
அங்க உக்காந் ஆமாங்க மழ வரதுக்கு ரெடியா நின்னுக்குதுங்க ஒருவேள அதனால டவர் எதுனா
ஏங்க எனக்
பிரச்சன அதிகமா இருந்துச்சுனா மழ மழ வந்ச்சுனா அதனால அப்டி வருது க்குதுங்க என்ன பண்றது
எனக்கு ஒரு டவு ட்டு இந்த வை வைஃபை எல்லாம் போட்டா மழைல வருமா வைஃபை மழையில கெடைக்குமா?
நாங்க சின் இப்ப வந்து அந்த மாரி கனெக்ஷன் குடுக்கறதுனால பரவால்லங்க எல்லா ருக்குமே நல்ல ஹலோ இப்போ க்ளியராக்குதுங்களே உங்க வாய்ஸ் எனக்கு க்ளி
பேசுறது வேண்ணா நீங்க கெடைக்குதுன்னு
க்ளியரா கேக்குதுங்க ஆ
இப்ப கேக்குது நீங்க பேசுறது கூட ஆனா ஒரு சில நேரத்துல நெ ஆ இ இப்ப கேக்குதுங்க. இப்ப சுத்தமா கேக்கலைங்க.
அ கேக்குதுங்ளா?
விட்டு விட்டுதாங்க கேக்குது. நம்ப ஒரு கால் ஃபுல்லா கே கேக்குதுங்களா கேக்குதுங்களா கேக்குதுங்களா கேக்குதுங்களா இது மட்
ஆ இப் ப கேக்குதுங்களா?
கேக்குதுங்க. போங்க நீங்க.
டவரு என க்கு நே ரா நின்னுர்க்குங்க அதுக்கு கீழயே ஒக்காண்ட்டு இருக்கறங்க அ ப்பட கேக்குதான்னு பாக்கலான்ட்டு
ம் ம்
இப்ப கேக்குதுங்களா கிளியரா கேக்குதுங்களா இங்க அதாங்க இந்த கால் ஃபுல்லா கேக்குதுங்களா கேக்குதுங்களா இல்லப் போசிங்க பக் த்து நிமிஷம் கேக்குதுங்களா கேக்குதுங்களால நம்ம பேசியே போச்சுங்களேங்க நம்ம எதுனா ஒரு அ இட்ரெஸ்ட்டா டாபிக் பேசலானா என்னாங்க இப்பிடி போயிசேங்க
என்னங்க பண்றது இப்பியாவது பேசிறீங்களா
ஆ பேசலா கண்டிப்பா பேசலாங்க
நா என்ன செஞ்சேன்னா சப் ப்பாத்தி செஞ்சேங்க
ம்
முட்டபொடி மாஸ் பண்ணங்க
சூப்பருங்க
சப்பாத்திக்கு முட்டபுடிமாஸ் எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா இந்த முட்டப் பொடி மாஸ்க்கு தக்காளி போட்டு செய்வே நம்ம சாதத் த்துக்கு அந்த மாரி சும்மா தொட்டுக்க செய்யும் போது தக்காளி போடமாட்டே வெறு வெங்காயோம் பெப்பரு அந்த மாரி போடுவே இதுல இ தக்காளிஸ் செஞ்சுட்டு வெங்காயோ அதுல ரெண்டு ரெண்டு தக்காளி மட்டு போட்டு நல்லா ட்ரையா ஃபிரை பண்ணிட்டு அதுல முட்ட ஒடச் ச்சி ஊத் த்தி மிளகா தூளு போட் ட்ருவாங்க வெங்காயத்ல
ஆ
மிளகாத்தூள்தாபோடுவே நெறைய பேர் பச்சைமிளகா போடுவாங்க மிளகாத்தூள் போட்டுட்டு காரத்துக்கு எவ்ளோ வேணுமோஅவ்ளோ அதுக்கப்புறோ அ அதுல உப்பு போட்டு நல்லா வதக் தக்கிட்டு
அ
அப்புறோ நீங்க வந்துட்டு நல்ல முட்டைய ஒடச்சு ஊத்து ட்டி நல்லா கலறி பாருங்க அந்த டேஸ்ட்டு செம்மையா இருக்கு
சூப்பர் நானு அந்த மாரிதாங்க செய்வே ஆனா கொஞ்சோ வித்தியாசமா கொஞ்சோ கிரேவி மாரி முட்ட ஒடச் ஊத் கிரேவி மாரிதா செய்வே அ இந்த மாரி செஞ்ச இன்னு டேஸ்ட்டா இருக்குங்க வெறு தக்காளி ஒரு ரெண்டே தக்காளி மட்டு போடுங்க ஜாஸ்தி போடாதீங்க ரெண்டு தக்காளி ஒரு வெங் வெங்காயோ நல்லா வதக்கிட்டே இருக்கு போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்ல அரச்சிது அத போட்ரு ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க சூப்பரா இருக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுடு நல்ல நல்லா வதகினே இருங்க வதகினே இருந்து ஆ மொளகாதூளு மஞ்சாதூளு தனியாதூளு கர மசாலா பட்டலவங்க ஆள் ரடி நீ போட்டுடு இருதீங்கனா கர மசாலா கொஞ்சமா போடுக நெறய போடாதீங்க இத போட்டுடு நல்லா வதகிடே இருங்க இல்லனா மட்டன் மசாலா போடுங்க இன்னு சூப்பரா இருகு மட்டன் மசாலா டேஸ்ட் ஆச்சு மட்டன் மசாலா வந்து டேஸ்ட் நல்லா குடுகுது அத நீங்க போட்டுடு நல்லா வதகினே இருந்து கொஞ்சமா தண்ணி ஊதிருங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க அதுல கொதிக்குதுலைங்ளா கொதிகு போது நாலு முட்ட நாலு முட்ட ஒடச்சு ஒடச்சு ஒடச்சு ஒடச்சு ஊதிடு நல்லா கிரேவி பததுகு போடுங்க கொஞ்ச எண்ண ஊதிருங்க அதுல லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ண உட்ரணு நல்லா வதகிட்டு உப்பு போட்டு வதகினேருங்க அழகா கொஞ்ச கிரேவி மாரி ஆயி இந்த மாரி மூடிடுங்க அத மட்டு சப்பாத்தி நல்லா சுட சுட சப்பாத்தி சுட்ட ஒன்னே சப்பாத்தி நாண் நாண் செஞ்சீங்கனா உல்ஃப்பு செஞ்சீங்கனா பூரிக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஆனா ரைஸ்கு எப்டி இருக்குன் அந்த டெஸ்ட் பண்ணதில்ல பட்டு சப் சப்பாத்தி பூரிகெல்லா சூப்பரா இருக்கு
உங்க வீட்ல உங்க டிவி சவுண்டு கொஞ்சோ அதிகமா கேகுதுன் நெனைக்
ஆ டிவி சவுண்டு கொஞ்சோ கொறைங்கங்க
நீங்க சொல்ற பேசு உங்க வீட்ல கேப்பாங்களா
அ எங்கங்க நம்ம பேச்சல்லாம் மதிகதில்லங்க வேணுன்டே வெக்குதுங்க சவுண்டு வெச்சுட்டு கேக்குதுங்க
எ வீட்ல இந்த மாரி நா சொல்ல பேச்சு கேக்லன் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன தெரியுமாங்க பண்ண ரொம்போ பிபி ரெயிஸ் ஆயி தூவி டிவிய தூக்கி கீழ வெச்சு எல் இ டி டிவிய கால்ல ஒரே மிதிங்க
அப்புடித்தாங்க வா அப்புடித்தாங்க எனக் கூட வெறி ஏறுதுங்க என்ன பண்றதுங்க வேற வழி இல்லாம இருக்குதுங்க வெறிதா ஏறதுங் இப்ப டவர் பக்கத்துல உக்கான்டுருக்க நல்லா க்ளியரா கேக்குது இல்லிங் ங்களா வொஃப்பை கீழ இருக்குது செர் இங்க மேல டவர் செரியா கேக்குலன்தா கீழ வந்துட்ட
அப்ப இருந்து எ எங்க வீட்டு டிவி எட் டு வருஷமா மேலக்குதுங்க பறங்கி மேல
ஆ வெரி குட்ங்க அப்டிதா பண்ணுங்க நா குடுச்ச ஏழைக்கெல்லா டிவில்லா ஐயையோ எடுப்பட் டிவி ஒடைக்கிறதுக்கு செரி நம்மளோட காஸ் லயாச்சு இருந்துட்டுதா விட்ருவ பிளாஸ்டிக் ச்சேர எடுத்து ஒடச்சுருவ நானு வெறில நாலு பிளாஸ்டிக் ச்சேர் வாங்குவாங்க எங்க வீட்டுக்காரு இன்னிக்க வேற வாங்கி தெர்ல நீ எப்டி எடுத்து ஒடைக்குவ டென்ஷன் ஆனா நீ எடுத்து ச்சேர ஒடைக்குவ என்ன ச்சேர வாங்கறன்னுவாங்க அதுக்கு இரும்புல ரெண்டு இரும்பு ச்சேர வாங்கி போட்டுக்கோங்க ஓடச் ஒடச்சுருவ நீ வேற எடுத்து டென்ஷன் ஆனா எனக்கு எடுத்த ஒன்னே ச்சேர எடுத்து பட்டுன்னு போடுவம் பாருங்க நாலு ச்சேரு படாருன் போயிடு ச்சேர்
ம்
ம் என்னா பண்றது போங்க டென்ஷன் எங்க காட்டிக்கிறது இந்த சேர் மேல தா காட்டுறதாக்கு அப்புறோ அது உடஞ்சிட்டு பெறகு ஐயோ பாவம்ன்ற மாரி ஆயிரு ச சார் இத்தன நாள் நம்மள தாங் சி இனைக் போட்டு உடச்சுட்டமேன்றமாரி ஆயிரு என்ன பண்றதுங்க எங்க மாமியாரு டென்ஷன் பண்ணுவாங்க இல்லன்னா எ பசங்க டென்ஷன் பண்ணுவானுங்க இல்லன்னா எ புருசே இது மூணு னால தாங்க டென்ஷனு
சரிங்க ரொம்ப நன்றிங்க என்னுடைய ஃபோன எடுத்து பேசுனதுக்கு இணையலாங்க நன்றிங்க
ஆ நன்றிங்க
நீங்களே அழைங்க
ஆ நா அழைக்கிறங்க
ஆ நன்றிங்க